ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கம்ப்பா என்ன பண்ணிட்ருக்கீங்க
சரி சரி இந்த வீட்டு வேலதா அது போய்ட்ருக்கு நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
அதேதா வீட்டு வேல தா அது போய் என்னைக்குமே எண்டுக்கு அதுக்கு ஒரு எண்டு இருக்கா அதுக்கு அபாட்டுக் போ கிடயாது இன்னோன்னு ஒண்ணு திருவிழா வேர வருது எங்க ஊர்ல ரெண்நாள்ல இன்னு அந்த ஒய்ட் வாஷ்லா பண்ணிட்டாங்க வெளியெல்லா இப்ப எனக்கு இன்னெக்கி ஃபுல்லா வீடு வேலதா கழுவணு சாமான ஃபுல்லா வேல மேல இருக்குற சாமான்ல்லா எறக்கிட்டாங்க அதெல்லா டஸ் பண்ணி எல்லா த்த மேல ஏத்
ஆமா அதானா ரொம்ப பெரிய வேலல்ல அந்த வீடு வெள்ளயடிச்சா அத எல்லாத்தையு அத ஒதுங்கவெக் கிறதுதா
கண்டிப்பா கண்டிப்பா நெறைய வேலப்பா கிட்டத்தட்ட நேத்துலந்து ஸ்டாட் பண்ணிருக்க இன்னு கூட பாதி வொர்க் கூட இன்னு முடில
ஆமா அது எப்டியு ஒரு ரெண்டு மூண் நாள் கண்டிப்பா இழுத்துரு ஒரு ஒரே ஒரே நாள்ல ஒரே நாள்லல்லா முடிக் கவே முடியாது கண்டிப்பா அது ஒரு ஒரு வாரோ ஆகு
ஆமா திங்ககெழமதா முடிக்க முடியு நெனைக்கிற
ஆமா எப்டியு ஒரு வாரத்துக்குள்ள ஆய்ரூ எல்லா அது இது அது இது எடத்துக்கு போய் சேர வரக்
இப்ப நா தனியா செய்றதுனால கொஞ்சொ கஷ்டமா இருக்கு தோழி ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா கொஞ்சொ ஒரு ச ஒரு சில வேல்லா செய்வாரு இப்ப அவரு ஆ வேலைக்கு போய்றாங்களா ஆ கொஞ்சொ கஷ்டமா இருக்கு நா மட்டு தனியாவே நானு வேலைக்கு போறவங்க தா இந்த ஒன் மந்த் லீவ் போட்டுட்டு எக்ஸாம்காக லீவ் போட்டுட்டு வீட்ல இருக்க சரி அதுக்காக அது முடிச்சு ட்டே போய்லா
சேரி சேரி ஆமா ஆமா கெடைக்காது ஆமா இப்பதா முடிஞ்சிருக்கு திரும்ப கேக்க முடியாது அதனால லீவுல இருக்கும் போதே எல்லா வேலையு முடி ச்சு வச்டோம்னா கொஞ்சோ உதவியா இரு
ஆமா ஏனா திருவிழாவூ வருது ஆ எக்ஸாம்க்கு படிக்கணு சோ எல்லாமே ப்ராப்ளமா இருக்கத்னால சேரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசோ முடிச்சுட்டு முடிச்சுட்டு இது பண்ணிக்லான்றதுகாக கம்முனு ஆய்ட்ட
செரி தோழி செரி செரி செரி செரி நாம என்ன தலைப்ப பத்தி பேசலா தோழி
நீங்ளே சொல்லுங்க எதனா ஒரு இன்ட்ரெஸ்ட்டா சொல்லுங்க பாக்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் தலைப்பு இதப் பத்தி பேசுனா நமக்கு டைம் போறதே தெரியாது அப்டின்னும்போது அந்த தலைப்ப நீங்ளே தேர்ந்தெடுங்க பாக்லா
அப்பிடி தலைப்புன் பாத்தீங்கனா வந்து நண்பர்கள்
ஆ சூப்பர் தோழி நல்ல நல்ல நியாபகத்த வூட்டூனிங்க ஆ சொல்லுங்க உங்க சி சிறு வயது நண்பர்கள பத்தி சொல்லுங்க இப்ப வேண்டா நீங்க சின்ன வயசுல ந ம் பள்ளிக்கூடத்துல இருந்தீங்கல்ல அ
சிறு வயது பள்ளிக்கூட நண்பர்கள் எல்லாமே வந்து அது என்ன சொல்ற து அது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவோ இப்ப வ இப்ப வரைக் குமே வந்து அவுங்கெல்லா வந்து இதுலதா தொடர்புல தா இருக்காங்க எப்ப பேசுனாலு கண்டிப்பா ஆமா எப்ப பேசுனாலுமே அப்ப நம்ம ஸ்கூல்ல எப்டி பேசுனமோ எப்டி உரிமையா எப்டி வெளையாண்டு எப்டி கலாய்ச்சு எப்டி பேசுறோமோ அதே மாரிதா இப்ப வரைக்கு பேசுறாங்க என்ன அடிக்கடி பேச முடியிறதுல்ல அடிக்கடி பாக்க முடியிறதுல்ல ஆனா எப்பயாவ்து ஒரு நாள் எப்பயாவ்து ஒரு நாள் திடீர்னு எதாது ஒரு ஒரு குரு குரூப்ல மெசேஜ் வரு நல்லாருக்கியா பேடேனா விஷ் பண்றதா இருக்கட்டூ இல்ல எதாது அவங்க வீட்ல எதாது ஃபங்க்ஷன்னா
சிறு வயது நண்பர்களை விட இப்ப நம்ளுக்கு பெருசா ஒதவி செய்யறத் து இந்த செல்ஃபோனுங்க தா இந்த செல்ஃபோனூ இந்த வாட்ஸ்அப் பு இந்த ஃபேஸ் க்ரூப்பூ அந்த மாரிலா இல்லன்னா அ கண்டிப்பா அவங்கவங்கள நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடு
ஆமா தெரியவே தெரியாதுல்ல இப்ப யாரு என்ன நம்பர் வச்சிருக்காங்கன்னு தெரியாது எதுவுமே தெரியாது இப்ப அந்த பேர வச்சி நம்ம படிச்ச ஸ்கூல வச்சு அந்த மாரிதான நம்ம ஒவ்வொருத்தரையா தேடிட்டு இருக்கோ இவுங்கள இவுங்கள எங்கயோ பாத்த மாரி இருக் கே இப்ப நம ஸ்கூலதா படிச்சிருக்காங்க நம்ம பள்ளிலதா படிச்சிருக்காங்க சோ அப்ப இவுங்க இந்த கிளாஸ் ல படிச்சிருக்காங்க அப்டின்னு சொல்லி நம்ம அப்டித்தான நம்ம நினைவே படுத்துறோ
ஆமா இப்ப நேர்ல நம்ம வந்து ரொம்ப ரேர் யார்னா ஒருத் தர பாக்குறது வந்து எங்கேயோ பாத்த மாதிரி வரு அது நம்ம கூடயே படிச்சிருப்பாங்க நம்ப தோழியாதா இருப்பாங்க ஆனா நம்மளால அத கண்டுபிடிக்க முடியாது ஒரு சில நேரத்துல அவுங்களா எதுனா சொல்லுவாங்க ஆ அந்த மாரி இருக்கு இப் போ வந்து குரூப் என்ற பேர்ல ஒரு நாப்பது பேர் அம்பது பேர் இருக்கறதுனால ஒருத் தர பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோ ஓ இவங்க தானா ஃபோட்டோ அனுப்புறாங்கல்லிங்களா இப்ப எப்டி இருக்கிறாங்க அப் ப எப்டி இருந்தாங்க ஒரு சில என்ன என்னோட குரூப்ல இருக்கிறாங்க எப்டி நா பன்னெண்டாவது வகுப்பு பஸ்ட்டு ப ஒரு படிச்சோமோ அதே முகபாவனையில தா ஒரு சிலர் அப்டியே இருக்காங்க ஒரு மாற்றமு இல்ல
ஆமா ஒரு சில ஒரு சில பேரோட முகபாவ ஒரே மாரி இருக்கு அப்ப பாத்த மாதிரியேதா இப் ப இருப்பாங்க ப ஒரு சில பேருக் கு மூஞ்சி மாறிருக்கு அதனால தெரியாது நம்ம இவுங்களா நீயா நா உன்னைய அப்ப வேற மாரி பாத்தோமே இப்ப வேற மாரி இருக்கியே அப்டின்ற மாரி இருக்கும்
ஆமா ஆமா கண்டிப்
இதுவே கல்லூரி நண்பர்கள்னு வச்சுக்கோங்களேன் அவுங்க வந்து ஓரளவுக்கு ஒரே மாரிதா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசப்படாது ஆனா பள்ளி பள்ளி தோ பள்ளி தோழிகள் வந்து கொஞ்ச வித்தியாசப்படுவாங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து வித்தியாச இருக்குது கல்லூரில வந்து இப்ப அட் பிரசன்ட் நம்ம ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முடிச்சிருப்போ வச்சுக்கோங்களன் அப்ப வந்து அது நினைவுகள் வந்து அவ்வளவு மறக்காது மறக்காது டக் குன்று அது நியாபக இருக்கு ஷேர் பண்ணிப்போ என்னதா இருந்தாலு அந்த சிறு வயசுல பள்ளிக்கூடத்துல அப்பா அம்மா ரெடி பண்ணி நம்பள அனுப்பி அப்ப வந் ஆ போட அப்பா அம்மாவோட அப்போட அப்பா அம்மாவோட அனுகிரகனயோட தா போனோமே நம்பளால இப்ப காலேஜ்ல நம்பளே ரெடி பண்ணிப்போ நம்ளே ரெடி
ஆமா ம்
போயிடுவோ நம்மள வந்து யாரும் கூட்டிட் போனு கூட்டிட்டு வர்னு அவசிய கெடையாது அப்போ வந்து பெற்றோர்கள் கூட இருக்கும் போதோ இல்ல நண்பர்கள் வீட்டு வரும்போதோ இப்ப இப்போ வந்து அதே நண்பர்கள் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஸ்பெஷலா தெரிது அப்பா எவ்ளோ வருஷம் ஆச்சு உன்ன பாத்து வாடி எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவுங்க கொரல கேக்கும் போது அவுங்களுக்கு ஒரு திருமணம் ஆயிட்டு அவுங்களுக்கு ஒரு கொழந்தையா பாக்கும் போது அவுங்களையு ஒரு கொழந்தையாதா நம்ம பாத்துருப்போ அவுங்ககிட்ட ஒரு கொழந்தைய ஒரு சிலர்லா ஏ ஃப்ரெண்ட்ஸுங்கள்லா யே ஏ பொண்ணுக்கே கல்யாண ஆவப் போது ஏ பையனுக்கே கல்யாணம் ஆவப் போது அப்டின்றாங்க கிட்டத்தட்ட டுவெண்டி ஏஜ் டுவெண்டி இயர்ஸ் ஆயிடுச்சு எங்க நாங்க டுவெல்த்து முடிச்சு அவுங்க சொல்லும் போது நெஜ நெஜமாவே எனக்கு அவ்ளோ ஆ அவ்ளோ வயசாயிடுச்சா நமக்கு ஏய் இப்பதாண்டி நம்முடிச்சா மாரி இருக்கு என்னடா ஆ அதுக்குள்ள என்னாடி கல்யாண பண்றேன்ற உன் பொண்ணுக்கு பையனுக் க்கு கல்யாண பண்றன்ற என்ன இப்டில்லா பேசுறீங்கன்ற மாரி ஆயிடுது ஆ கால வேகமா போது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி ஆமாவ அப்பா அம்மாவ நம்பிதா நம்ம இருந்திருக்கோ ஸ்கூல் படிக்கும் போதெல்லா வந்து எனக்கெல்லா வந்து பண்ணண்டாம் வவுப்பு படித் படிக்கிறவர எங்க அம்மா தா எனக்கு தலை பிண்ணி விடுவாங்க ரெட்டஜட போட் விடுவாங்க நானா போட மாட் எ நானா போடமாட்டே அப்ப வரைக்கும் அந்த டுவெல்த நா முடி பண்ணெண்டா வவூப்பு முடிக்கிற வரைக்குமே எங்க அம்மா தா போட்டு விடுவாங்க அப்புறோ காலேஜக்கு தா நம்ம நம்மளாப் அப்புறமா நம்மளா நம்மளே நம்ம ரெடி பண்ணிக்குவோ ர்ந்தோ ஆமா
அதுக்கு முன்னாடி வந்து அது கோடு எடுப்பாங்க ரெட்ட ஜடை போடுவாங்க ரிப்பன் வைப்பாங்க கட்ணூ இதுதான் முடியோட வளர்ச்சியூ இருக்காது அவ்வளவூ கொட்டாது முடியே கொட்
கண்டிப்பா அப்ப இருந்த முடி இப்ப இல்லயே அப்ப ரெட்டச்சட போட்டோ ம்
போட்ட முடி வந்து இப்ப வந்து பாக்கரது ரொம்ப கஷ்டங்க நெஜமாவே அப் என்னாதா ஏஜ் டிப்ரெண்ட் கூட இருக்குட்டெ ஆ என்னதா ஏஜ் டிஃப்ரெண்ட் கூட இருக்கட்டோ ஆனா அந்த வயசுல நம்ம அனுபவி வச்ச ஒரு அழகான வாழ்க்கை வந்து இப்ப தேடுனாலூ கெடைக்க மாட்டேது கோடி ரூபா கெடைக்க முடியாது அதுதா சொல்றே எனக்கு ரெண்டு ஆம்பள பசங்க அதுதா நா சொல்றே நா என்ஜாய் பண்ண அளவு கூட நீங்க என்ஜாய் பண்ணல நான்ல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷோ சும்மாவே வீட்ல இருக்க மாட்டே எனி டைம் கிரௌண்டுக்கு ஓடிடுவே விளையாடி இர்ப்போ பசங்க கூட கூட்டாஞ்சோர் ஆக்கிட்டு இருப்போம் பத்து நிமிஷோ வீடு தங்க மாட்டே ஆ அம்மா தேடிட்ட இருப் பாங்க இருந்தாலும் எ நா எ வேலையிலதா குரியா இருப்பே அப்படிலா இருந்தோ இப்ப என் பசங்க வீட்டுக்குள்ளயே இருப்பானுங்க நா கேட்ப நானு நான்ல்லா கிரௌண்டுக்கு எப் படி திரிவே தெரியுமா பொட்ட பொண்ணு நானே அவ்ளோ ஜாலியா போவே அவ்ளோ செய்ரப்ப ஏன்டா வீட்லே இருக் கீங்களே உங்களுக் போர் அடிக்கலியா ன்ற மாரி செல்லுலே வெச்
ஆமா இப்ப பிள்ளைங்கல்லா மாறிட்டாங்கல்ல நம்மல்லா அப்பெல்லா வெளியிலதா விளையாடுவோ ஒரு நாலு பேர் சேர்ந்தா உடனே கண்ணாமூச்சி விளயாடுவோ ஓடிப்
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அஞ்சா கல்லுன்னு விளாடுவோம் அஞ்சா கல்லு கல்லு புல்ல ஒரு க ஒருக கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி அம்பது கல்லு மட்டும் ஃபுல்லா பொறுக்கிட்டு வந்து ஒரு பேக்ல ஒரு கட்ட பேக்ல போட்டு வச்சுப்போ சாய்ந்தரம் ஆனா நம்ம வாசல்ல கொட்டிட்டு நம்ம நம்ம பிரெண்ட்ஸுங் கூட விளயாடுவோ நம்ம கைக்கூ எக்சசைஸ்சு நம்ம கண்ணுக்கு எக்சசைஸ் நம்ம மூளக்கி
கண்டிப்பா அது நம்ம கவனமா விளையாடுவோ கவனமா விளையாடுவோ அல்ல அத ஒரு இத மிஸ் பண்ணிடக் கூடாதுன்ற ஒரு கவனோ இருக்கோ அவ்ளோ அவ்ளோ ஃபோக்கஸா விளையாடுவோ இப்பெல்லா அப்படி யாரு இது பண் றதே இல்ல எல்லா போன்ல அப்படியே பட்டன் தட்டிகிட்டே இருக்காங்க
ஆ விளையாட்றாங்க பாருங்க அப் டென்ஷன் ஆகுது அப்டியே
ஆம்மா நமக்கு கோவ்ம் வருது கண்டிப்பா கோவ்ம் வருது கூப்ட்டா மா கூப்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட் டேங்றாங் கூப்ட என்னன்னு கூட கேட்க மாட்டறாங்க அதுதா நமக்கு இன்னூ கோவமாகுது அப்படியே அதுக்குள்ளயே போயிட்றாங்க
ம் பொட்ட பசங்களூ அப்படிதா இருக்கிறாங்க ஆம்பள பசங்களூ அப்படிதா இருக்
ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அப்டி தா இருங்க அப்டி மாறிடுச்சு நம்மல்லா வந்து ஒரு நாலு பேர் செந்தோம்னா உடனே ஏதாவது பேசுறதா இருக்கட் இருக்கட்டும் மூணு சீட்டு விளையாறதா இருக்கட்டும் அது விளையாடுறதா இருக்கட்டும் நம்ம அவ்ளோ விளையாட்டு விளையான்டப்ப கிளஸ்ல உக்காந்துகிட்டே நம்ம அவ்ளோ விளையாட்டு வேளாண்டோமே கிளாஸ்ல ஏதோ மிஸ் வரல்லேனா
மிஸ் வரல பி டி பீரியட் கூப்பிட்டு போலண்ணா கிளாஸ்க்குள்ளயே உக்காருங்க சொல்லிட்டாங்க்ன்னா அப்பவே சீட்டு எடப்போ ராஜா ராணி போலீஸ் யாரு எல்லாரையு போடுங்க ஆ செட்டு சேக்கணு நீ என் எனக்கு விஷாலு உனக்கு ஆ அந்த மாரி எனக்கே எனக்கு விஜய்ப்பா எனக்கு விஜய் பண்ணிடுவா எனக்கு திரிசா ப திரிஷா எல்லாமே போட்டுட்டு யார்ல்லா செட்டு சேருதோ அவ்ளோ ஜாலியா
அத ஜூட் அடிக்கிறதுக்கு ஆமா ஜூட் அடிக்கிறதுக்கு அது சண்ட போடுவோமே நா தா கைய மேல வச்ச நீ தா கைய மேல வச் ச நா தா ஃபர்ஸ்ட் வச்ச நா தா ஃபர்ஸ்ட் அடிச்ச நீ தா ஃபர்ஸ்ட் அடிச்ச அவ்ளோ சண்ட போட்
என்ன அழகா என்ன அழகா இருக்கும் தெரியுமா அப்பா அப்பா அப்பா அப்பா அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு சி சிரீயஸா
பிள்ளைங்க அதெல்லா இது பண்ணவே மாட்டீங்குதுங்க
ஆமா அந்த மாரிலா ஜாலியா பசங்கள ஃப்ரெண்ட்ஸ்ல கூட்டுலா வந்து விளாட மாட்டிக்கிறாங்க ப எனக்கு அதே ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன சொல்லி குடுத்தாலு ஆள் எல்லாருக்கு ஒரு ஒரு ஃபோன் கையில இஷ்ட இத்தினிக்கு நம்ம கல்யாணோ பண்ணவரு அப்டிதா இருக்கறாரு நம் பெத்தவங்களு பெத்ததுங்களும் அப்டிதா இருக்குங்க ஒண்ணு இதுங்க ஒரு செல்லு வச்சிட்டு இருக்கு எ பைய ஒரு செல்லு வச்சுட்டுருப்பா அ எங்க வீட்டுக்கார் ஒரு செல்லு வச்சிட்டு இருப்பாங்க நம்ம செஞ்சுட்டு வேல எல்லா செஞ்சுட்டு நம் ஃப்ரீயா உக்காந்து அ பசங்ககிட்ட பேசலானு ஆசையா இருக்கு ஹஸ்பண்ட் கிட்ட பேசலானு ஆசையா இருக்கு எதுனா ஒன்னு எதனா பேசிட்டு ஜாலியா இருக்கலான்னா இவுங்க அது அதுக்கான ஸ்பேஸே குடுக்க மாட்டிங்கறாங்கப்பா எனி டைம் அந்த செல்லுலதா அந்த செல்லு தா உயிரே வச்சுட்டு இருக்காங்கப்பா அதுதா ஒட்ரன் எங்க வீட்டுகார்ட்ட சொல்லிட்ட தயவுசெய்து நீ செல்லே கல்யாணம் பண்ணின்னு நீ அவங்க கூட குடும்ப நடுத்துப்பா நா வரப்பா எங்க வீட்டுக்கு போய்ட்டு வரப்பா அப்ப சொல்றாங்க செரிம்மா போய்ட்டுவா பாய்ன்றாரு
அச்சோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளோட இதேஇல்லாம
ஆமா அந்த அளவுக்கு இருக்குறாங்க அது மேல மோகம் வந்து அப்டி இருக்கு
ம் அந்த செல்ஃபோன்னு தா போது வேற எதுவுமே நமக்கு தேவ இல்ல அப்டின்னுமே நம்ம அப்டி இல்லேல நம்ம வந்து விளையாட்டா விளையாட் விளையாட்னு ஓடுவோ பேசுவோ வப் போ நம்ம அப்பனா நெறைய பேசுவோல்ல எல்லாரோடயு உக்கார்ந்து கத பேசுவோ அது அது அப்டியா இது இப்டியா அப்டின்னு நெறைய விஷ்யோ தெரிஞ்சுக்குவோ இப்ப ஆனா யார் அப்டி பண்ற மாரி இல்லையே யாரு கூட பேச கூட முடியலையே கண்டிப்பா
நல்லா ஒரு தலைப்பு குடுத்து அழகா என்ன பேச வச்சீங்க ரொம்ப நன்றி தோழி நன்றி நன்றி தோழி ம்